ஹலோ
ஆ வணக்கம் தோழர்
ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க தோழி
நல்லார்க்கே நல்லார்க்கே தோ நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லார்க்கே தோழி
ஆ செரி செரி செரி ஆ எல்லாரு நல்லார்க்காங்க
ம்
ஆ இந்த கடைங்கல்லா இருக்குல்ல ரோட் சைட்ல சின்ன சின்ன கடைகள்ல்லா இருக்குல்ல அத பத்தி பேசலாமா
ஆ பேசலா தோழி இதுக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க வீட்டு பக்கத்துல நாங்க வந்து இது பக்கத்துலதா இருக்கோ ரோடு பக்கத்துலதா இருக்கோ பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்திலயே இட்லி கடை ஒன்னு போட்ருக்காங்க அவங்க வந்து இரவு நேரம் போடுவாங்க பகல் நேரத்துலயு போடுவாங்க கே கும்பல வரு தோழி ஆ அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா மீன் கடை ஒன்னு போட்டு இருக்காங்க
ஆ
நாங்கள்க்ட வந்து எல்லா மீனு இருக்குன் தோழி கிழங்கா மீனு சங்கரா மீனு வஞ்சர மீனு
ஆ
ம் எல்லா மீனு வச்சா அந்த மீனனு கடைய இருக்கு அது ஒரு கும்பல் இரவு நேரத்துலதா அத போடுவாங்க ஆறு மணிக்கு மேல நெறைய கும்பல் வரு தோழி ம் ம் அதுக்கு பக்கத்துல பிரியாணி கட ஒன்னு இருக்கு
ஆ
ஆ பிரியாணி கட அதுவு ரொம்ப இதா இருக்கு தோழி
ஓ பரவால்ல ம்
ம் அதுக்கு பக்கத்துல இது இருக்கு அந்த இது சொல்லுவாங்க குளிர்பணம் கடை குளிர்பணம் கடை ஃப்ரூட் மிக்சர் ஆம் பாதாம் பாதாம் பால் ஆ ரோஸ் மில்க்கு ஆ லெமன் இது எலிமிச்ச பழ
அ ஆ
ஆ சர்பத்து இது மாதிரில்லா வச்சு அதுவு நல்லாருக்கு தோழி அதுவு நெறைய இருக்கு ம் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சம்சா கட சம்சா வடை பஜ்ஜி அவங்க பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணிக்கு தொறந்துருவாங்க தோழி எட்டு மணிக்கு தொடர்ந்து நைட்டு பத்து மணி வரையிலு இது எல்லாமே தீந்துரு தோழி அப்டி ஒரு நல்லாருக்கு ம் அதுக்கு பக்கத்துல பக்கத்துல அந்த கோழிகறி கடை இருக்கு கோழிக்கறி கடை அதுல சிக்கன் சீஸ்டி பை போன் போன்லெஸ்ன்னு போட் அதுக்கப்பற அவங்களு சூப் வச்சிருப்பாங்க மட்டன் சூப் இதெல்லா வச்சு அந்த மாரி இது பண்ணுவாங்க தெரியு அப்டியே வரிசையா ப இனிமே நம்ப இது வீட்டுக்கு பக்கத்துலே அவ்ளோ கடையே இருக்கு தோழி
ஓ பரவால்ல எதுவா இருந்தாலு நம்ம போய் உடனே வாங்கிக்கலா
ம் ஆமா தோழி ஒடனே வாங்க்கலா அதுக்கப்றோ இது பாத்தீங்ன்னா அ நைண்டி பெர்ஸன்ட்ஜ் இது இருக்கனோ எது சந்த மாரி இருக்கூ தோழி மதுர சந்தன்னு வாங்க அதுல பாத்தீங்ன்னா உள்ள எல்லாமே இருக்கூ காய்கறிகள் எல்லா இருக்கூ
ஆ
அ அதுக்கப்றோ டீ காஃபி இதெல்லா இருக்கூ இட்லி இருக்கூ அதுக்கப்றோ அவுங்களு வ த இதல்லா வச்சிருப்பாங்க வட போண்டா பஜ்ஜி
ஆ
இது வச்சிருப்பாங்க அவுங்களு ஜூஸு இது பண்ணிருக்காங்க தோழி எல்லாது ஆப்பிள் ஆரஞ்சு ஜூஸ் சாத்துக்குடி மாதுளை எல்லா இதுவு ச்சு அவுங்களு இது பண்ணிட்டு இருக்காங்க தோழி அதுவு நல்லா இருக்கு அதுக்கும் பாத்தீங்ன்னா ஆ காலையில வந்துட்டு எல்லா வேலைக்கு போயிட்டு இதுக்கு போயிட்டு வருவாங்கல்ல வீட்டுக்கு வரப்ப அந்த இதுக்கு எல்லா போயி ட்டுதா தோழி வருவாங்க நல்லா இருக்கு நம்பளுக்கு ஒரு நிம்மதியா இருக்கற மாரி ம் அதுக்குப் பக்கத்துல கட பாத்திங்கன்னா இன்னொரு பிரியாணி கட இருக்கு
ம்
அங்கயு கும்பல் வரு பக்கத்துலயே இன்னு இன்னொரு இது இருக்குது தோழி என்னாது இந்த கட அந்த கரும்பு ஜூஸ் கட இருக்குல்ல ம் கரும்பு ஜூஸ் கட இருக்கு ம் அதுக்கு பக்கத்துல போனா ஒரு இட்லி கட இருக்கு திருப்பியு
ஓ சரி சரி அ
அந்த கடைல வந்து இட்லி மீன் கொழம்புதா தோழி எப்போதுமே ம் இட்லி மீன் கொழம்பு அதுக்கப்பறோ மீன் வறுவல்லு இதுதா அவுங்கள்ட்ட எப்போதுமே இருக்கு கொடல் வந்து எப்பயாச்சு பண்ணுவாங்க கொடல் வந்து எப்பயாச்சு ஆட்டு கொடல் இருக்குல்ல
ஆமா
அது வந்து தொட்டுக்கையா பண்ணி எப்பயாச்சு பண்ணி இது பண்ணுவாங்க தோழி
ஓ செரி செரி செரி ஆனா நெறைய பேர் இரும்பறாங்கதா அது அப்ப உள்ளவங்களா பாத்திங்கன்னா அந்த ச இட்லி மீன் கொழம்பு இந்த மார்லா விரும்புறது அதிகோ ம்
இன்னொரு எடத்துல பாத்திங்னா தோழி இட்லியு இது இருக்குல்ல வாத்துக்கறி
ஆமா
ஆ அந்த இது பண்ணிருப்பாங்க தோழி அது அவ்ளோ அருமையா இருக் தோழி நூறுவா நம்மளுக்கு எப்பின்னா அஞ்சு இட்லி வாத்துக்கறி வெச்சுருவாங்க தோழி ஒரு கப்புல வந்து குடுத் துருவாங்க அவ்ளோ அருமையா ஆ சுட சுட சுட அவ்ள அருமையா இருக்கு தோழி திரும்பியு போயி கொழம்பு வாங்க்கலா ஆனா கறி வராது கொழம்பு மட்டு இன்ன வேணுனா இன்னு கொஞ்ச கூட வாங்கிக்கலா பத்தலனா எடம் பாத்திங்கனா ம் ஒரு கப்பு குடுத்தராங்க எடைல சின்னா இது மார் இருக்கும் ரோட்ல மெயின் ரோட்ல போயிட்ரு ப்போ கீழ பாத்திங்னா ஒரு பள்ளமா எறங்கு அங்கதா அந்த கட இருக்கு அதுக்கு பக்கத்துல பாத்திங்னா நம்ம சாப்டறதுக் பாத்தினா கீழ சுத்தி தென்னமர தோப்புத்தோழி ம் தென்ன மரத் தோப்பு அ சுத்தி இருந்த வாய்க்கால் தண்ணி இருக்குல தண்ணி இப்டி போயிட்டு அதுல நம்ம கால தொங்க போட்டுட்டு உக்காந்து சாப்புலா அ ரொம்ப நல்லாருக்கு தோழி உக்காந்து சாப்படுறக்கு எடமு சுத்தமா இருக்கு
ஆ ஆ அ
ம் நல்லாருக்கு பெருசா
ஆ சேர் சேர் சேர் சேரி
ஆ என்ன நம்ம ரோட்டு கடைல சாப்பற எல்லாமே பாதி கடைல பாத்திங்னா நல்லா இது பண்றாங்க சுத்தம் பண்ணி பண்றாங்க சில கடைல பாத்திங்னா ஒழுங்கா சுத்தம் பண்ண மாட்டேன்டாங்க நம்ம சாப்பற தட்டு அ அத அதா அதா சில அத வந்து திருப்பி நம்மளுக்கே இது பண்ற மாரி இருக்கு அடுத்தவ சா ப்ட்டதா நம்ம அப்டியே சாப்புற மாரி இருக்கு சில கடைல என்ன பண்றாங்கன்னா இந்த இது இருக்குல சோப்புத்தூளு இதெலா போட்டு நல்லா கழுவி ரெண் டு மூணு வாட்டி அலசி இந்த மாரி பண்றாங்க பாத்தர அ டம்ளர் எல்லாத்தைமே எல்லா கடையு நம்ம கொற சொ சொல்ல முடியாது ஒரு சில கடைல இந்த மாரி பண்ணிறாங்க இந்த மாரி சுத்த இல்லாம இருக்கு அத நம்மளுக் பாக்கும் போது நம்மளுக்கு ஒரு இதா இருக்கு தோழி
ஆமா ஆமா ஆமா
அ அதா அதுக்கப்பறோ எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணின்னு ஒரு ஆ ஒருக் கட இருக்கு தோழி ரயில் நிலைய பக்கத்துல இருக்கு அங்க பத் பாத்தீங்கன்னா நா அப்ப சின்ன புள்ளைல சாப்ட்டே பாத்தீங்கன்னா நூறு ரூபாவுக்கு சாப்ட்டே தோழி நூறு ரூபாய் எண்பது ரூபா அப்டியே கொஞ்ச நாள் நூத்தி இருபது கொண்டு வந்தாங்க இப்ப நூத்தி அம்பது
ம்
இப்ப இப்ப பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது இருச்சு தோழி இடைல்ல ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி
அப்பா ஒரு பிரியாணி அவ்ளோ
ஆமா தோழியா ஆமா தோழியா அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு எரநூறு கொண்டு வந்துட்டாங்க தோழி ம் ம் ம் ரொம்ப அதிகமாச்
நியா இருக்குமா
ஆ ஒரு சாப்பற அளவுக்கு தோல் தோழி சாப்பலா ஆ சாப் பலா திருப்பி நம்போ போயி அப்ப இன்னொரு அர இது வாங்கிட்டா இன்ன கொஞ்சோ ஃபுல்லா வயிரு ரொம்பர மாரி இருக்கு
ஓ சேரி சேரி சேரி ம்
வெங்காய பச்சேடி வச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்பறோ இது இருக்குள்ள தாலிச்சா காட்டா ஆ கோ தாலிச்சா வந்து நல்லா இருக்கு தோழி நல்லி எலும்பெல்லா போட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கு ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க ஆ பிரியாணிதா ஒரு தோழி இது கூட வெலக்கூட அதுக்கப்றோ இதுக்கு அது வ தொட்டுக்க வந்து சிக்கன் சிக்ஸ்டி பை வந்து நாப் அப்ப வாங்குனப்ப இருவது ரூபா பதிஞ்சு ரூபா இருந்துச்சு தோழி
ஆ ஆ
இப்ப வந்து விலவாசி எல்லா ஏறுனனால அவங்களு முப்பருவா வச்சாங்க அதுக்கப்புறோ கட்டுப்படி ஆகலா அவங்களுக்கு
ம்
சிலிண்டர் வெல எல்லா ஏறுனனால அதுக்கப்றோ நாற்பது ரூவாக்கிட்டாங்க தோழி நாற்பது ருவாக்கு நம்ம அதிகமா இருக்கு நம்மளுக்கு ஒரு பிரியாணிய ஒரு இது நம்ம சாப்டாலே வயிறு ஃபுல்ல ஆயிரு
ஆ
ம் அந்த மாதக்கு பாத்தீங்கன்னா காலையில ஒன்பதரைக்கு எல்லா ஒன்ம்பது ஒன்பதரைக்கு எல்லா திறந்துருவாங்க தோழி
ஆ
அப்பேலந்தே பாத்திங்கனா அவ்ளோ கும்பலா இருக்கு உங்களுக்கு மதியோ ரெண்டு மூணு மணிக்குல்லா மூடிரு தீந்திரரு தோழி
ஓ
ஃபுல்லாவே சீர்ந்துரு திந்து அவ்ளோ கும்பலா இருக்கு சோகம்பா உங்களால முடியாது வண்டி நிப்பாட்ட எடோ இருக்காது வெயில் அடிச்சாலு மழை அடிச் சாலு அந்த இடத்துல கும்பல் நல்லா வருவாங்க தோழி
ஓ
அந்தளவுக்கு ருசியா இருக்கு நம்ம சாப்பிட சாப்பிட இன்னு சாப்பிடு போலேயே நம்மக்கு தோணு
ஓ பரவாயில்லா ஆ ஆ நெறைய இடத்துல அந்த பிரியாணி ஒவ்வொரு இடோ தா அந்த டேஸ்ட்
ஆமா தோழி ஆமா ஆ அதுலையு பாத்தீங்கன்னா ஆ இந்த இதுக்கு நம்ம வாங்குறோ எரநூறு ரூபா குடுத்து வாங்குறோ அதுல பாத்தீங்கன்னா அவ்ளோ முந்திரி போட்டிருப்பாங்க அவ்ளோ இதா இருக்கு தோழிப்ப இ பாத் கறியு பாத்தீங்கன்னா ஆட்டு கறி அவ்ளோ கறி போட்டுருப்பாங்க தோழி நம்ம சா ப்பறதுக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு
ஓ சேரி சேரி அதா அதா பரவாயில்ல
இந்த மாரி எல்லா நம்ம வீட்ட வீட்டுல உள்ள
ஓ சேரி சேரி தோழர் இந்த பரோட்டோ ல்லாம் ந நெறைய வகை இருக்குல்ல
ஆமா தோழி பரோட்டால பாத்தீங்கன்னா அஹ் இது இருக்கு காயின் புரோட்டான்னு சொல்லுவாங்க தோழி என்னா நம்ம பண போறதுள்ள காயின் இருக்கு இல்ல ஒரு ரூபா காயின் அஞ்சு ரூபா இண்டர் சைஸக்கு எல்லாம் புரோட்டா இருக்கு தோழி குட்டி குட்டியா
ஓ அந்த அளவுக்கா
ஆமா தோழி அந்த சைசுக்குல்லா ப்ரோடக்ட் இருக்கு சின்ன சின்னதா
ஓ காயின் பரோட்டானா அந்த சைஸ் தா இருக்குமா
ஆமா தோழி அந்த சைஸ் க்கு இருக்கு அதோட பெரிய கொஞ்ச பெரிய சைசுக்கு இருக்கும்
ஓ சேரி சேரி சரி ஆஹ்
ம்ம் அதோட கொஞ்ச பெரிய சைஸ் தா குட்டியா இருக்கு தோழி சின்ன பிள்ளைங்க சாப்டறதுக்கு சின்னதா வச்சருப்பாங்க அது
ஓ சேரி
ம் அதுக்கப்பற பாத்தீங்கன்னா எண்ணெ பரோட்டா நல்லா இருக்கும் எண்ணெய் புரோட்டா வந்து எண்ணெயில பொறிச்சு
ஆ
ம் அது சுவையா இருக்கும் தோழி என்ன புரோட்டா அதுக்கப்பற பாத்தீங்கன்னா கொத்து பரோட்டா உட உள்ள பாத்தீங்கன்னா இது வச்சிருப்பாங்க ஆ அதுப்பற பானை புரோட்டான்னுவங்கங்க பானைக்குள்ள வச்சு புரோட்டா கொழம்பு கறி எல்லா போட்டு அது ஒரு விதமான இதா இருக்கும் தோழி ம் ஆமா தோழி அதுக்குள்ளயே ஆஹ் அதுக்குள்ளயே ஊற வைச் சி அதுக்கப்பற அடுப்புல வைப்பாங்க வச்சு அது வெந்து நம்மளுக்கு இதா இருக்கு தோழி
ஓ சேரி சேரி
நல்லா இருக்கும் இலைப் புரோட்டா வந்து புரோட்டா இலை வச்சு அதுக்கு மேல புரோட்டா போட்டு
ஆ
உள்ள வந்து எல்லாமே வச்சிருவாங்க தோழி கறி ஆ கோழிக்கறி அப்டினு நம்மளுக்கு ஆமா ஆட்டு கறினா அது எது வேண்ணா வச்சிக்கலா உள்ள
ஓ செரி
வத்துக்கிட்டு உள்ள வெங்காய இதெல்லா வதக்கதன்னதுல்லா வச்சிருப்பாங்க எல்லா வச்சு உள்ள அப்டியே மூடி போட்டு கட்டிடுவாங்க தோழி ஆ அந்த இதுல வாழ இலையே ம் கயிறு மாரி வரும்ல அத போட்டே நம்மளுக் கட்டி தோச கல்ல நல்லா வேக வச்சிருப்பாங்க அது ஒரு அருமயா இருக்கு தோழி
ஓ
அதுக்கப்றோ முட்டல்லாப்பாண்ணுவாங்க முட்டல்லாப்பாவு அதே மாரி தா நல்லா பெருசா போட்டு
ஆ
அதுக்குள்ள ஷப்பி்ங் வைக்க மாரி எல்லா இதுவுமே வச்சருவாங்க தோழி கொத்து பரோட்டா உள்ளவக்கிற மாரி எல்லாத்தயு உள்ள து நல்லா இருக்கு அதுக்கபற மலேசியன் பரோட்டான்னு வாங்க அதுக்கபற வீ பிச்சி புரோட்டா நல்லா இருக்கும் தோழி பீச்சி புரோட்டா வந்து நல்லா சுத்தி பெருசா இருக்கு தோழி பீச்சி புரோட்டா ம் அது ரொம்ப அருமயா இருக்கு பீச்சு பரோட்டா
இப்போ இந்த நூல் பரோட்டான்னு சொல்லுவாங்க அதுவு நல்லாருக்கு
நூல் பரோட்டா நல்லா இருக்கும் தோழி எதுல பத்தி இன்னு நம்ம வந்து இதுக்கு வந்து கேரள மாநிலத்து வந்து இது போயிருந்த தோழி சுற்றுலா
ஓ செரி செரி
ஆ நம்பளோட அங்க போனப்ப பாத்தீங்கன்னா நீங்க இது இருக்கு அங்க வந்து இத கொடுப்பாங்க எப்டின்னா புரோட்டா அதுக்கபறோ அந்த பீப் பீப் கரினுவாங்க
ஓ செரி செரி
அது வந்து மே ரொம்ப அருமையா இருக்கு தோழி அது மேல மா இது வெங்காயத்த கொஞ்சோ நறுக்கி போட்டு
ஆ
அ இது பண்ணி அது அங்கயே பாத்தீங்கன்னா புரோட்டா ரொம்ப சாப்டா இருக்கு தோழி அந்த ஊர்லல்லா
ஓ செரி செரி கேர்ளால
கேரளால ரொம்ப நல்லாருக்கு நம்ப ஊர்லயு நல்லாருக்கு இருந்தாலு அங்க வந்து ரொம்ப நல்லாருக்கு
ஓ
அ அந்த இத போட்டு அதுக்கப்றோ என்ன பண்ணுவாங்னா அப்டியே இதுக்கு வெச்சிருப்பாங்க மாட்டு இறச்சி அதுக்கப்றோ முட்டைல வந்து முட்ட கிரேவி மாரி பண்ணிரு இரு ப்பாங்க அது நல்லாருக்கு அதுக்கப்றோ இந்த கு கொண்ட கடல இருக்குல கொண்ட கடல கிரேவி இதெல்லா புரோடாக்கு நல்லா இருக்கு தோழி நம்ம ஊர்ல எப்டின்னா புரோட் என்ன ஆவுனா அவுங்களே குருமா தாளி்சல்லா குடுத்துருவாங்க இலவசமா அங்க ஆனா அப்டி கெடையாது தோழி புரோட்டா பிரரைஸ் கம்மியா இருக்கு அ வசி அந்த குழம்ப வாங்கறதுல அது தனியா காசு கொடுத்து வாங்குற மாரி இருக்கு தோழி
ஓ வாங்கற கொழம்ப நம்ம காசு கொடுத்துதா வாங்கணு அவங்களா தர சைடுடிஸ்கு
அ அங்கல்லா ரொம்ப கொடுக்க மாட்டாங்க தோழி அதுதா தோழி அங்க ஒரு பிரச்சன ஆனா நல்லாருக்கு அது இதுல சாப்ட்டு இது பண்றப்ப ரொம்ப அருமயா இருக்கு தோழி
ஓ அதனா கொஞ்சோ வெல அதிகமா இருக்கு
ஆமா தோழி வெல அதிகமா இருக்கு ஆனா நல்லா இருக்கு நம்மளுக்கு சாப்ட கைல தொடும்போதே ப்ரோட அப்ன்னா அந்த பஞ்சு மாரி சொல்வாங்கள பஞ்சு மாரி இருக்கு பூமாருக்கு அ அந்த மாரி அவ்ளோ இதா இருக்கு தோழி
ஓ பரவால ஆ
அதா அதா அதா
சேரி சேரி சேரி
அதா அதா தோழி நீங்க புரோட்டாலா சாப்ட்ருக்கீங்களா தோழி
ஆ சாப்டுவேன் சாப்டுவேன் தோழறே ஆனா நெறைய இந்த மாரி வகை எல்லா சாப்டது இல்ல
ம் ம் நீ இந்த மாரி சாப்ட்டு பாருங்க தோழி அந்த புரோட்டாவு சத்துக்கறி இறச்சி பாத்தீங்கன்னா அவ்ளோ நல்லாருக்கு தோழி ஒடம்புக்கு நல்லது
ம் ம்
அ அவ்ளோ நல்லாருக்கு
ஓ சேரி சேரி மாட்டுக்கறி சாப்ட மாட்டோ அ
அதா அதா பத்திங்கன்னா ஒடம்பு நல்லது நல்லாருக்கு நீங்க ஒரு தடவ இது பண்ணி பாருங்க சாப்ட்டு பாருங்க அதுக்கப்றோ இப்ப பாத்தீங்கன்னா அப்போ பழங்கள்ல்லா ரொம்ப கம்மி ஆயிருச்சு தோழி எங்க வீட்டு பக்கத்துல சந்த போடுவாங்க இது மாம் பழமுல்லா பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பதினஞ்சு ரூபா இருவது ரூபா
ஓ அந்தளவுக்கு வந்துடுச்சா
எல்லா விளைச்சல் அதிகமா இருக்கு இன்ன அப்ப உள்ளதெல்லா நல்லாருஞ்சு தோழி அப்பன்னா சாப்ட்டா நம்பளுக்கு ஒரு இனிப்பா இருக்கு
ஆமா
ம் இப்ப உள்ளல்லா என்னா பாத்தீங்கன்னா உள்ள வந்து மருந்து இதெல்லாம் கலக்க ஆரம்பச்ட்டாங்க தோழி நடந்துக்கணு ம் அ அந்த பழைய மாரி அந்த இது சுவையே இல்லாம இருக்கு ஆ நெலம் நல்லா இருக்குது நெலம் இப்போ வெலவாசி கம்மினாலோ